ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ
ஆ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ எப்டி நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லாருக்கறாங்க என்னாச்சு ஃபஸ்ட் டென் செகண்ட் அமைதியா இரு இந்தது எதுமே நா ஹலோ ஹலோன் சொல்லிட்டு இருந்தே
ஓ எனக்கு சவுண்டு கேக்கல அது ஆ நெட்வொர்க் இஷ்யூன் நெனைக்கிற ஆ
அப்டியே இருக்கலா அம் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டேன் நாங்க வந்து சாரி நோம்பு வச்சுருக்கேன் நோம்பு இன்னை கி நோம்புருக்கேன் அ நாளைக்கு பெருநாள்ல அதனா இன்னைக்கு நோம்பு ம்
ஓ ஓ சேரி சேரி பசங்கலா நல்லா இருக்காங்களா
அ நல்ல இருக்காங்க தா வெளியதான் வெளயாண்டுட்டு இருக்காங்க அதா ஃப்ரியா இருந்தன்னு அப்டியே கால் பண்ணோ மட்டு பண்ணேன் ம் இல்லல்ல அவங்க சின்ன பசங்க தான ஆனா பசங்க வந்து ம மத்த ப பிள்ளைங்க இரு ப்பாங்க ஒரு ஓ ஃபோர்த் ஸ்டாண்டர்டு ஃப்த் ஸ்டாண்டர்டு இருக்கங்க வந்து இருப்பாங்க ஆ கொஞ்சோ ஆ ஆ ஆமா ஆ சாரி சொல்லுங்க சிஸ் அதுனா ஃப்த்து ஸ்டண்டடு அந்த மாணி இருக்கவங்க வந்து இருப்பாங்க ஏன்னா இந்து காலையில இருந்து ஃபுல்லா எதுவுமே சாப்டாம இருக்கணும்ல அப்டி இருக்கும்போது வந்து சின்ன கொழந்தைங்க வந்து இருக்க மாட்டாங்க
செர் சேரி அ ஓ சேரி சேரி அ வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா
ஆ முடிஞ்சிச்சு ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு
அ
ம்
ஓ சேரி சரி இங்க இந்த எதோ பர்ச்சேஸ்ல்லா முடிஞ்சி எல்லா வேல எல்லா முடிச்ட்டீங்களா கிளீனிங் எல்லாவு
ஆ சொல்லுங்க சிஸ்
கிளீனிங்க் க்ளீனிங் எல்லாவு முடிச்ட்டீங்களா
ஆ நேத்து ஃபுல்லாவே முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து மெஹந்தி போடணும் மதியோ பாந்து மெஹந்தி போட்ற வேல இருக்குது மருதாணி மா உக்காந்து இன்னைக்கு ப்போ ஆமா ஆமா மதியம் ஒரு கேக்கு போட்டோம்னா நைட் ஒரு கேக்கு போட்ருவேன் அது ஆமா அதுப்பற பசங்களக்கும் போடணும்ல
ஓ பசங்களும் மெஹந்தி போடுவாங்ளா
ஆ போட் போடுவாங்க
ஓ சேரி சேரி அ
ம்
அ ஓ சேரி அ போ போட்டு விடுனா எல்லாத்து கோன் நீங்ளே போட்ப்பீங்களா இல்ல யாராவ்து இப்போ வந்து போட்டு விடுவாங்களா நை நீங்ளே அ ஓ செரி செரி
ந்து எல மருதாானி அரைக்குவேன் பசங்களுக்கு வந்து எல மருதாணி அரைச்சு அதில வந்து கையில வத்து போடனும் ம் நா வந்து இது மெஹந்தி போடுவேன்
ஓ செரி செரி
ம் ம்
ஓ செரி செரி அத்த மாமா எல்லாம்
ஆ அவுங்க எல்லாமே வந்து மருதாணி எல மருதாானி தான் போடுவங்க அஅ அஅ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதும் கேக்குதா பசங்கள உள்ள வந்துட்டாங்க
ஆமா சவுண்டா கேக்குது அவங்க வாய்ஸு அ
சேரி ஓகே ஆமா ஆமா அ அவங்க வெளியே தானே நிக்கிறாங்க அப்டின்ட்டு கால் பண்ண ம் நீங்க சமையல் ஆச்சா
சமையல் ஆகல இப்போதான் பாத்ரோம்லா கழுவுனேனா
ம்
ஆ சமச்சிருக்கே காய் கறி க ட பண்ணிட்டு இருந்தேன் செரி போன் வந்துச்சா சேரி அப் அதா யாருன்னு பாக்கலானா நீ போன் பண்ணியா செரி பேசிட்டு அப்டியே கட் பண்ணலாம் அப்டின்ட்டு அ அ நீ அங்க ம
மிசம் மதியானம் இன்னைக்கு கோயிலுக்கு போலனு இருந்தோ அத்தைம்மா ஆ செரி வெளியில போறோமா
ம்.
ஆ கோயிலுக்கு போயிட்டு எங்க ரிலேட்டிவ் வீட்ல கூப்ட்ருந்தாங்க வர சொல் லி லீவ்னால செரி போகவே இல்லையா செரி உங்களுக்கு லீவ்னால கூட்டிட்டு போலா அப்டின்ட்டு செரி அத்தை மாமா ரெண்டு பேர் தானா அவங்களுக்கு மட் டும் அப்டியே சமைச்சு வச்சிட்டு போலாம் அப்டின்ட்டு சேரி ஆ சேரி அப்டின்ட்டு செரி அவங்க சாம்பரு அ சாம்பாரே வைக்க சொல்லி விட்டாங்களா கொழம்பும் ரசமும் வச்சுட்டு போ கூட்டு ஏதாவ செய்யி சொன்னாங்களா
ம்
இல்லைன்னா அப்பளலம் எதான பொரிச்சிட்டு போக சொன்னாங்க செரி பாக்கலாம் டைம் இருந்தா பண்றேன் இல்லன்னா அப்பளம் ஏதாவது பொரிச்சு வச்சுட்டு வரேன் போறேன் அப்டின்ட்டு சேரி சமைச்சதுக்கப்புறம் நாம ரெடி ஆகலாம்ல்ல குளிச்சு ரெடி ஆகி பண்ணி அவங்க அ அவங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர சொல்லி கூப்ட் பிட்டே இருந்தாங்களா செரி போகவே இல்ல செரினு போலாம் அப்டின்ட்டு அ செரி நீங்க சமச்சட்டீங்களா மத்தியா
ஆ நைட்டு வச்ச கொழம்பு இருக்கு கொஞ்சமா ரைஸ் மட்டும் வடுச்சிருக்கு ஆ ஏனா நைட்டு நோ நோம்பு வைக்கும் போது ப்ரஷ்ஷாதா வச்சோம் ஆமா ஆமா அது ஒரு இருக்குது அதத்தான் வச்சு இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்
ஓ சேரி சேரி அப்போ சாப்பாடு மட்டும் வச்சா போதும்
ஆமா ஆமா சாதம் மட்டும் வச்சா போதும்
சேரி அப்ப கைக்கு மெகிந்திலாம் போடுங்க
உடன மாதியம் வந்து அது உக்காந்து பண்ணணும்
ஆ லன்ச் முடிச்சுட்டா இல்ல அதுக்கு முன்னாடியே வா
பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோ அதுக்கப்புறமா நம்ம நோன்ம்புதானே அதனால பிரச்சனை இல்ல அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு இப்ப படுக்கை போட்டுட்டு அப்டியே பண்ணிட்டு நா போட்டு பண்ணா ஈவினிங் குள்ளே அதுக்காக அஞ்சுரும் அதுக்கப்புறம் நம்ம ஆ ம் ஆ சின்ன பைய தூங்குவா பெரிய பைய தூங்க மாட்டா பெரிய பையனுக்கு வந்து டிவிய போட்டு கொஞ்சோ அப்டி டீ பாக்க சொல்லிட்டு ஆமா நா வந்து இப்டி போட்டிருப்பே ஆமா சின்ன பைய வந்து மூணு வயசு தானே ஆவுது மூன்ற வயசு ஆவுது அவ தூங்கிறுவா தூங்கலனா ஈவ்னிங் டைம் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சறா ஆ அதனால வந்து ரொம்ப நேத்து வெளியே போயிருந்தோ நேத்த எங்க சித்தி வூட்டுக்கு போவுண்டு போயிருந்தோமா அங்க வந்து மதிய தூங்கல அங்க போனதுல இருந்து ஒ ரே அழுக எதுக்கெடுத்தாலு அழுக செரி படுடான்னு சொன்னாலு படுக்க மாட்டேங்கிற நெதயாச்சி எடுத்துட்டு இந்த சோப்பு இருக்குல்ல அந்த சோப்ப எடுத்து என்ட்ட கேட்டுட்டு என்ட கைல தாங்கறா சோப் எடுத்து இப்டி கைல குடுக்காத ஓப்பன் பண்ணி தாங்கறா சேரி கைல குடுத்தாச்சு குடுத்ததுக்கப்பற அத எடுத்து இப்டி தண்ணில இப்டி ஒழப்பு அத வாயில வச்சோம்னா அதுக்கப்றோ அது ப்ராப்ளம் தான நேத்து ஒரே அழுக தா அதுக்கப்றோ வந்துட்டு நைட்டு சீக்கிரமா வந்து ட்டு சாப்பாட குடுத்துட்டு ஒம்போதரைக்கெல்லா படுத்துட்டா
ஓ சேரி சேரி ஆ
கப்றோ இப்ப நா வெளில நிக்ற இப்ப உள்ள கூட்டிட்டு வரணு வெயில் கடுமியாருக்குது அதுதா எப்படா ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்கன்டு இருக்கு
ஆ இப்ப ஸ்கூல்லு இப்ப தள்ளி வெச்சுட்டாங்ளே நாலாந் தேதினு சொல்லி டாங்களே
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் வந்தது பதனஞ்ச தேதி அப்டின் சொன்னாங்க இப்போ வந்து பரவால்ல நாலாந்தேதியே ஓபன் பண்றாங்க ஏன்னா எனக்கு வந்து பக் கனா ஸ்கூல அதனால பிரச்சன இல்ல இவங்களுக்கு வீட்ல வெச்சிருந்தாத ரொம்ப ஒன்னு வீட்டுக்குள்ளனா மொபைல் பாப்பாங்க டிவி பாப்பாங்க இல்லன்னா வெயிலு வெளில வெயில் அடிச்சுட்டு வெயில்ல நின்னுட்டு ரொம்ப அவங்களுக் ஃபேஸ்லா ஒரு மாதிரி ஆவுது வேக்கூர் மாத் திரி வருது எவ்ளோ நேரந்தா வீட்லயே நம்ம டிவிய போட்டு உக்கார வைக்க இப்போ இவ்ளோ நேர டிவி தா பாத்துட் இருந்தாங்க
ஐயோ இப்ப லீவ் ஆனதுல இருந்து டிவி ரொம்ப பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க மொ பைலு பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அ
னால தா கொஞ்சோ அப்பப்போ வெளிய வுட்றது இப்ப நம்ம நோம்பு வச்சிருக்க அதனால நம்மள கொஞ்சோ ரொம்ப டயர தா இருக்கு அவங்கள்ட்ட ச சத்தம் போடவு முடியாது வீட்ல இருந்தா எங்க வீட் வீட்ல அம்மா ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க அவுங்களயு ரெஸ்ட் எடுக்க வுட மாட்டாங்க கட்டுல்ல இருந்து குனிக்குவு கட்டுல்ல அது போடுவு கிரிக்கெட் பேட்டு இப்போ பர்து டேக்கு எடுத்து கு அத வச்சு கட்டுல அடிக்கவு உழவு நேரோ உழவு இருந்த சேட்டதா சேரி வெளிய வந்து இங்க பா குட்டி ஆட்டு குட்டி நிக்கும்ல பக்ரீத்துக்கு ஆடு வாங்கியிருப்பாங்கல்ல
ஆ ஆ
நோட்டுல நிக்குது அத போய் பாத்துக்கிட்டு இருங்க அப்டின் சொல்லி போ சொன்ன அங்க ம் உங்க பசங்க என்ன பண்றாங்க
ஆ ஓ சேரி சேரி ஆ அத பாத்துட்டு கொஞ்சோ இருப்பாங்க
ஆமா ஆமா கொஞ்சோ நேரோ அங்கன நிப்பாங்க அவ்ளோதா இன்னைக் நாளைக்கு வந்து காலைல தொழுதுட்டு வந்து அத அறுத்துருவாங்க
அ ஆ
ம் அங்க ஒங்க பசங்க என்ன பண்றாங்க
ஆ பைய தா பதவுத்து வெளையாண்டுட்டு இருக்கா
ம் ம்
வெளையாண்டுட்டு இருக்கா அத்த மாமா கூட அவுங்க இருக்கறதுனால பாத்துக்கறாங்க
வீட்டுக்குள்ளே இருந்துக்குடுவானா
ஆ வீட்டுக்குள்ளயே இருந்துக்கறா ஆ வெளில இப்போ எல்லா வெக்கேஷ் எனா லீவ்ல எல்லா போயிட்டாங்களா
ம் ம்
யாருமே அ யாருமே இல்ல அதனால வீட்டுக்குள்ளயே இருந்துக்கறா
ஓகே வீட்ல எப்டி மொபைல் பாப்பாங்களா இல்ல
என்ன
மொபைல் பாத்துட்டுருப்பாங்களா இல்ல சும்மா வெளையாடுவாங்களா
ஆ இல்ல இல்ல மொபைல் பாக்குறதுல்ல டிவி பாத்துப்பா மொபைல் கேப்பா ஆனா குடுக்குறது இல்லையா அதுனால எந்த இது பண்ணி டு டி வி பாத்தப்பா நம்மா கூப்ட்டு கூப்ட்டு விளையாட கூப்ட்டுவா அவன் கூட கொஞ்சோ நேரோ விளையா விளையாண்டுட்டு இருப்பா அதுக்கப்றோ மதியம் ஆனா கொஞ்ச நேரோ சாப்ட வெச்சு ட்டு அப்படியே தூங்க வெச்சுட்டா ஆ அதுக்கப்றோ ஆ ஒரு பைய்யதா ஆ
கெடா
இப்பதா மூன்ற வயசு அ ஹ ஆ இன்னு சேக்கல அடுத்த வருஷோ தா சேக்கணு
அப்படியா எ பையனுகு மூன்ற வயசு தா பட் டு எல்கேஜி இந்த ப்ரிகேஜி ஃபுல்லா வுட்டுட்டே ஸ்கூல்ல எங்களுக்கு பக்கந்தான அப்படிங்கிறதுனால வீட்டுல இருக்கறதுக்கு சும்மா ஸ்கூல்ல போய் இருக்கட்டுமேனு விட்டாச்சு இப்ப அடுத்து எல்கேஜி விடனு
ஆ சேரி சேரி அதுக்குள்ள நானு சேரி அதுக்குள்ள எதுக்கு ஸ்கூலுக்கு அப்டினு தா
ஆமா ஆமா ம் ஒரு சில பேரு ஆமா ஒரு சில பேரு விட மாட்டாங்க அவுங்க வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து சேட்ட பண்ண மாட்டாங்க ரொம்ப அந்த மாரி பாக்காம சும்மா இருந்தாங்கன்னா ஒரு நால்ர வயசுல நாலு கொண்டு போய் ஸ்கூல்ல வுட்ரலா
ஆ சேரி ஆ ஆ சேரி அப்போ நீங்க பாருங்க சேரி ஆ ஓகே